ஹலோ ஹலோ ஆ ஹலோ கேக்குதமா ஆ எப்பிடி இருக்கீங்க
க்கீங்க ஆ நல்லா இருக்கங்கா நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேமா
கொழந்தைங்கலா எப்பிடி இருக்காங்க
ஆ எல்லா நல்லா இருக்காங்க
அண்ணே எப்படி இருக்காரு
டைம்ல போயிட்டு இருக்கு ஆ நல்லா இருக்காங்கம்மா எல்லாம் அங்க எப்படி போய்ட்டு இருக்கு பாப்பா நல்லா சாப்ப சாப்பிடறாங்களா இப்பெல்லாம் பாக்கறது இல்லையா கைபேசி யெல்லாம் பாக்காம இருக்காங்களா
இப்போ கொஞ்சம் பாத்துட்டு தாங்க்கா இருக்காங்க கைபேசி பாக்குறாங்க தொலைக்காட்சி பாக்குறாங்க லீவ் விட்டா லீவ் விட்டாங்க இல்லையா வேறே ஆ படிக்க மாட்டறாங்க சரி அ எப்பயாச்சும் ஒரு வாட்டி எழுத பழகு படிக்க பழகு எதுனாலும் திட்ட மாட்றா இல்ல நான் இப்பதான் வந்து அ எந்த வேலையூம் இல்லாம இருக்கேன் ஆ
ம்ம்
நேரம் என்ன பாக்க விடு அப்புறம் வந்து அடுத்த மாசத்துல இருந்து எப்படி இருந்தாலும் நா படிக்கதானே போறேன் அப்படி
ஓ பாத்தீங்களா எப்படி பேசுறாங்க பாருங்க இப்படி இருந்தா நம்ம என்ன சொல்றது நம்மளும் கொஞ்சம் அந்த நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல எல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு உட்கார்றோல கைல நம்மளுக்கு வேற என்ன அதுதான் பொழுதுபோக்கு நம்ம கொஞ்சம் ரசிச்சு பாக்கற அப்ப அவங்களுக்கும் ஒடனே பாக்கணும்னு வந்துருது தொலைக்காட்சி அப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா கூட ஏதாவது நல்லா மூளை வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி ஏதாவது நல்ல அது மாதிரி வருதுல்ல ஷோஸ் இல்லைன்னா பாட்டு புரோக்கிராம் எல்லாம் வருது இல்ல அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஏதாவது போட்டு கூட பாக்க வைக்கலாமே
அது மாரிதான்க்கா பாப் ப என்னென்னா ஒரு மணி நேரம் பார்த்தா பரவாயில்ல பொழுதன்னிக்கும் அது பாத்தானே பிரச்சன ஒரு வாட்டி நம்ம போட்டு மறுபடியும் ஆஃப் பண்றதுக்கு அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் அம்மா இன்னும் அஞ்சு நிமிஷம் ஆமா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ன்றது இது ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவ பாக்குறது இல்லாம இன்னும் குட்டி பையன வேற கெடுக்குறது ஆ ம அவனுக்கு தெரியாது இல்லைங்களா அவ க்கு வேண்டானு சொன்னா தெரியாது இல்லையா சோ அவ அழ ஆரம்பிச்சுறா
அதா போன தரவ நா வந்திருந்தப்ப இப்போ சொல்லியிருந்தே அந்த மாரி பொம்ம படோல்லா பாக்க கூடாது அ மூளைக்கி இவ மூள வளர்ச்சி வர மாரி பாக்கணும் அப்பதா கொழந்த சின்ன கொழந்தல்ல அவனுக்கு வளர வளர அப்ப தா நல்லா பே
பேச்சு வரும் ஆமா இப்பதா அவரு பேச ஆரம்பிக்கிறா அவன் அவன் இப்பதா பேச ஆரம்பிக்கிறா அந்த பேச ஆரம்பிக்கிறதுலயே வந்து அவன் அவ தொலைக்காட்சி பாக்கும் போது இவனு சேந்து பாக்கறதுனால அ அவ கொஞ்சோ அ தாமதமா பேசுற மாரி இருக்குங்க எங்களுக்கு அப்டி தோணுச்சு ஆனா எ
இல்ல எப்பவுமே கொஞ்சோ ஆம்பள பிள்ளைங்க கொஞ்சோ லேட்டா தா பா ஆகும் பண்ணுவாங்கன்னு சொல் சொல்லுவாங்க எல்லாமே நாம பெரிய பிள்ளையோட அது இது இப்போ ஒப்பிட்டு பேச முடியாது ஏன்னா பொம்பள பிள்ளைங்கள விட கொஞ்சோ ஆண் குழந்தைங்க கொஞ்சோ லேட்டா தா எல்லா
பேசிட்டா எங்களுக்கு இவ இவ வந்து கொஞ்சோ தாமதமா தா எல்லாமே பண்ணாங்க பேசறது மத்ததெல்லா கூட கரெக்ட் டா பண்ணிட்டாங்க ஆனா பேசறது மட்டும் தாமதமா தா பண்ணாங்க ஒன்ற வயசு வெரயு வெறு அப்பா அம்மா மட்டுந்தா சொன்னாங்க அதுக்கு அப்புறோந் தா வந்து நாங்க பயந்துட்டோ என்ன இன்னு பே அ பேச மாட்றா எல்லாமே தெரியு அவனுக்கு எல்லாத்தையு கை காமிப்பா இத எடுத்துட்டு எல்லா வயலல்லா நம்ம என்ன வேல சொன்னாலு துணி எடுத்துட்டு போய் போடு அது எல்லாமே பண்ணுவா ஆனா வந்து பே ச மாட்டா எல்லாத்துக்கோ அப்பா அம்மா அப்பா அம்மா இது மட்டுந்தா
அதுதா ம் அதுதா நமக் கு ரொம்ப முக்கியமான டைம் இல்ல அந்த மூணு வயசு வரைக்கோ அப்ப தா நம்ம அந்த கைபேசியெல்லா குடுக்கவே கூடாது அதுல மூழ்கிட்டாங்கன்னா அவ்ளோ தா அதுக்கப்றோ பேச்சு மூள வளர்ச்சியே வந்து நிறுத்திறு அப்றோ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அது கஷ்டமாயிடோ பேச்சு வர்றதுக்கே கஷ்டமாயிடோ நீங்க பெரிய பொண்ணோடயே சேத்து அப்டியே வெளயாட வெச்சு அப்டியே பண்ணனோ
சொல்ற பட் அவளுமே என்னன்ன கம்மியா தா பேசுறா அவங் கூட பேசும்போது அவ அவ எப்டி பேசுறானோ அப்டிதா மா பேச முடியோ அவ ஆமான்னு சொன்னா நானோ ஆமான்னு தா அவ சொல்ல முடியோ அவளு கொழந்தன்றனால அவகிட்டயு எங்களால சொல்ல முடியாது அதுக்கப்றோ வ ந்து மருத்துவர்கிட்டக்கு போய் கேட்டோ நாங்க பயந்துட்டு ஏ இப்டி தாமதமா பேசுறா அப்டின் சொல்லிட்டு அதுக்கு அவர் சொன்னாரு நீங்க வந்து அ அது ஒண்ணு இல்ல அது வந்து பொண்ணு பாப்பா பொண்ணுன்னா சீக்ரோ பேசிடுவாங்க கவலப்படறதுக்கு ஒன்னோ கெடையாது இப்ப அவ மத்த வேலல்லா செய்றா செய்றா அவ எல்லாமே பண்றா நீங்க இன்னு ஒரு அ நா ஆறு மாசோ பாருங்க ரெண்டு வயசு வரையு பாருங்க அப்பயு அவ பேசல இதே அம்மா அப்பா மட்டோ சொன்னா அப்டின்னா நீ எ ங்கிட்ட கூட்டிட்டுவாங்கன்னு சொன்னாரு அதுக்கப்றோ இன்னொரு இன்னொரு இன்னொன்னு சொன்னாரு நீங்க பக்கத்துல இருக்க மாமியார் மாமனார் கூடலா இருங்க நாங்க சொன்னோ அவங்கல்லா ஊர்ல இருக்காங்க நாங்க வேலைக்காக வெளியூர் வந்துருக்கோ அவங்ல்லா வரமாட்டாங்க அவுங்ளு வந்தாலு ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்க இருப்பாங்க பக்கத்துலயு அவுங்க அவரு என்ன சொன்னாருன்னா அவ அவ வயசு பிள்ளைகளோட விளையாட விடுங்க அப்ப அவ பேசுறா ந ம்ளால ஏ பேச முடியலுன்னு அவனுக்கா தோணி அவ பேச ஆரம்பிப்பா
ஆ அதா ஒரு நேரம் நீங்க கூட்டிட்டு போங்க உங்க அவங்க உங்களோட நண்பர்கள்லா இரு ப்பாங்கல்ல தோழிகள் வீட்டு கூட்டிகிட்டு போய் விளையாடுவிங்க ஒரு நேரம் அவங்கள இங்க வர சொல்லுங்க அப்றோ இந்த கை கைக்கு வேல தர மாரி சில வெளையாட்டு எல்லா வந்துருக்குல்ல கொழந்தைங்களு அந்த எழுத்துக்கள்லா பழகுற மாரி அப்றோ எண்கள்லா பழகுற மாரிலா வந்துருக்குல்ல அதெல்லா எடுத்து விளையாட சொல்லி இத எடுத்து இதுல வை ஒன்னு எடுத்து ஒன்னுல வை ரெண்டு எடுத்து ரெண்டுல வை அந்த மா
ம் ஆ அதல்லா பண்ற அதல்லா பண்றாங்க ஆனா வந்து என்ன பிரச்சனன்னா அவ வந்து பேசஸ் பேச முயற்சி கூட பண்ண மாட்றா அப்போ எங்களுக்கு அதுதா பயமா இருந்துச்சு அப்றோ நாங்க வந்து என்ன பண்ணோ ஒரு சின்ன ஸ்கூல்ல சேத்தோ அங்க வந்து நீங் அவங்க வந்து கேட்டாங்க நாங்க புக்கல்லா தர மாட்டோ நீங்க புக்கல்லா தரவானா எ பிள்ளைய மட்டு கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க ஒரு ரெண்டு மண்நேரம் பாத்துக்கோங்க அப்டின் சொல்லி ட்டோனே ஒரு ஒன்னே முக்கா வயஸ்ல எடுத்துட்டு போய் விட்டேங்க நானு ஒரு இருவது நாள் தா போய் இருப்பான் கிட்டத்தட்ட நா சொல்ணுனா ஒரு ரெண்டு வாரொ போய்யிருப்பான்னு வச்சுக்கோங்ளே அதுக்கப்றோ மழ காலமோ வந்துடுச்சு ஒரே ஆ பசங்கள்லா ஜொரொ வந்துட்ச்சு அத்னால நிறுத்திட்டே ஆனா அந்த ரெண்டு வாரத்தோட எஃபெக்டே இப் ப தெரியுது இப்ப நல்லாவே பேஸ்வா நம்ம கூட கூட பேஸ்லா அம்மா டிவி போடு அப் அம்மா இங்க வா அப்டின்ட்டு சென்டன்சாவே பேசுறா இப்பா அவனுக்கு ரெண் ரெண்டு வயசுதெ
விட்டாதா அது வரூ
ஆ ரெண்டு வயசு மூணு மாசந்தா ஆகுது இப்பவே நல்லா பேசுறா அவங்க அக்காவ திட்றா நீ போய் விளையாடு என்ன விட்ரு அந்த அவூங்களூக்கு என்ன தேவையோ அது மட்டூ நல்லா பேசுறாங்க
அதுதா எனக்கு இந்த மச்சின கொழந்தைங்க அப்டிதா அந்த கையில கைபேசி இல்லாம இருக்கவே மாட்டாங்க எப்பவ்வூமே அதுல தா அத பாத்து பாத்து அதுல வர ஆங்கிலோ இருக்குல்ல வெளிநாட்டு ஆங்கிலோ அந்த மாரி பேச ஆரமிச்சட்டாங்க இவங்க அது நமக்கு புரியறதே கெடையாது
புரியறது கெடையாது அது நம்மளுக்கு ஆரம்ப காலத்துல அது புரியாது இல்லிங்ளா அவங்க என்ன பேசுறாங்கான் சொல்லிட்டு அ அவங்க என்ன பேசாங் தெரிஞ்சாதா நம்ம பதில் போச முடியூ ஆமா ஆ
டிவி நம்ம தொலைக்காட்சி பாத்தாலு அப்டிதா தொலைக்காட்சி பெட்டியில என்ன வருதோ அது அதுவு நல்ல ஆங்கிலம் வெளிநாட்டு இதெல்லாதா பாப்பாங்களா அதே மாதிரி பேசுறாங்க அதே மாரி பழகுறாங்க நம்ம கிட்ட தமிழ் பேசுவோ நம்ம ஊர் மக் கள் கிட்ட பேசி நல்லா தமிழ் பழகுவோ அதெல்லா கெடயாது
ம்
அப்ப அது நம்ள எந்த அளவுக்கு மாத்துது பாருங்க
அது ஆமாங்க அது அதோட இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே அ கெடைக்க மாட்டேங்கது இல்லிங்ளா இப்ப வந்து நம்ம வேண்டான்னு ஒரு விஷயத்த சொல்றோ நம்ளுக்கு தெரியுது அது ஆபத் தானது அப்டின்னு சொல்லிட்டு பட் நாம வந்து நம்ம கேக்கவே மாட்ரோ ஆமா இல்லிங்ளா எப்பயூமே வந்து தொலைக்காட்சி பாக்குறோ அ கைபேசி வந்து நோன்றோ
நாம்மவது சின்ன வயசுலலா அப்பெல்லா என்னா வரூ வெறும் படங்கள் வரூ பாட்டு வரூ அது மட் டுந் பாத்தோம் இப்பெல்லா அப்டி கெடையாது எவ்ளோ கொழந்தைங்க வந்து பாட்டுப் பாடுது அந்த மாரி நிகழ்ச்சி தா இருக்கு கொழந்தைங்க வந்து நடன ஆடுற நிகழ்ச்சி இருக்கு அதெல்லா பாத்தாதா இவுங்களுக்கு என்ன விருப்போ இருக்கு இவுங்களுக்கு எதுல ஈடுபாடு இருக்கு நமக்கூ தெரியூ அந்த மாரி ஒரு இதுக்கு நம்ம சேக்கலா இவுங்களயூ கொண்டு போயீ
ம் ம் இப்போ இப்போ இருக்க பிள்ளைங்கலா வந்து ரொம்போ மத்த விஷயத்துல வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க பட் ஆனா நம்ம காலத்துல இருக்க பிள்ளைங்களலா வந்து கொஞ்சொ கம்மிதா இப்ப வந்து இந்த குட்டி வயசெ இதெல்லா பண்ணுவாங்களா அப்டின்ற அளவுக்கு நம்மள யோசிக்க வெக்கிறாங்க
ஆமா
ஸ்கூ
இப்ப இருக்குறவங்க எல்லா அப்டிதானே மூணு வயசுலயே ஆரம்பிச்சடுறாங்க எல்லாத்தியு நம்ம காலத்துல எல்லா பத்து வயசுலெல்லா அந்த மாரிதா போய் வுடுவாங்க இப்பல்லா கொழந்தைங்க தவள ஆரம்பிச்சோனா போய் விட்டுறாங்க
ஆமா ஸ்கூல்லயுமே நா நெனச்சா அப்ப வந்து ஒன்னே முக்கா வயசுல நம்மதா வந்து குட்டி பாப்பாவ போய் விட்றோ அப்ப எல்லாருமே என்ன திட்டுவாங்க இல்ல நீ குட்டி பாப்பாவ கொண்டு போய் விட்ற அவன் மெதுமா பேசுவா அப்டின்ல்லா சொன்னாங்க பட் என்ன விட ரொம்ப குட்டி பசங்கள்லா ஒரு ஒன்ற வயசு இல்ல ஒ ஒன்னே கால் வயசு தா இருக்கு அந்த பிள்ளைங்கல்லா கேட்டா வந்து அப்பதா பிராக்டிஸ் அப்பதா பயிற்சி நல்லா கெடைக்கு
ஆமா நமக்கு வீட்ல அவுங்க கூட பேசிக்கிட்டே நமக்கு என்ன பேசுறது என்ன ப எப்டி பண்றது தெரியாது மத்த ப பிள்ளைங்களோட பழகுறப்ப அவுங்களுக்கு நல்லா எல்லாமே வந்துருது நம்ம முடிஞ்ச அளவு க்கு அந்த கைபேசி கிட்ட இருந்து அவுங்கள வெளியே கொண்டு வரணு கென்னா பண்ணணுமோ அந்த முயற்சி நம்ம பண்ணிக்கிட்
ஆமா ஏனா அவனுக்கு வந்து என்னென்னா ஆ அவனுக்கு தெரியற்து எல்லாமே அம்மா மட்டுந்தா காலைல இருந்து நைட் ஆ இரவு வரையு அம்மா மட்டுந்தா தெரியு அப்பா வந்து காலைல போறாரு அது கூட வந்து சாயங்காலத்தா வராரு ஆ ம் நடுவுல வந்து அக்கா கொஞ்ச நேர நம்ம கூட விளையாட்றா காலைல எப்டியு பாக்க மாட்டா காலைல சீக்கிரமா கெளம்பிற்றத்துனால ஆ மதியம் போல வந்தா அந் நேரத்துக்கி அவ தூங்கிட்டு இருப்பா அதுக்கப்பறோ ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ கழிச்சி அவளுமே தூங்கிறத்துனால அவ பேச மாட்றானோ அப்புடியெல்லா யோஸ்ச்சோ நாங்க
ஆ இல்ல இல்ல நம்ம இதெல்லா கொஞ்ச கொஞ்சமா நம்ப எடுத்துட்டாலே அது அதோட ஈடுபாடு இல்லாம நம்ம கொண்டு வந்துட்டாலே போது மத்த கொழந்தைங்க கூட வெளியே போய் விளையாட்றது அதுல எல்லா நல்லா ஈடுபாடு வந்துருச்சுன்னா பேச்சு நல்லா வந்துரு ஒடம்புக்கு நல்லது
உங்க கூட பேசுனதுக்கு ரோ பேசுனதுல ரொம்ப நேரோ போயிருச்சி அக்கா
செரி செரி பாருமா அப்பறோ பேசலா இன்னொரு நாளைக் ம்